ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க?
ஆஹ் நல்லா இருக்கே சிஸ்டர்
ஏன் ரொம்ப ரொம்ப ரொம்ப சேடா சொல்றீங்க நல்லா இருக்கே சிஸ்டர்
அப்டிலா இல்ல உம் உம் உங்களுக்கு அப்டி கேக்குது உம் உம் உம் எப்டி போது இன்னிக்கி நாள்
நாள் ரொம்ப நல்லாருக்கு எங்க வீட்டு பாக்கத்துல ஒரு இருக்கு
அச்சச்சோ நல்லா இருக்குன்றீங்க
இல்லைங்க இல்லைங்க எனக்குலா நல்லாருக்கு அது ரொம்ப முடியாம படுத்து‌‌ இருந்தாரு வயசானவரு
ஓ அப்டீங்களா
கஷ்டப்படுறதுக்கு போகறது தானே நல்லது
நல்லது தா இருந்தாலும் அவுங்கக்கூட இருந்தங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல அதா ஒன்னு
அவங்களே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சு ட்டாங்க அந்த அளவுக்கு அவுங்களே வந்துருச்சு
சிஸ்டர் வெயில் அடிக்கிது நா வந்து முன்னாடி அஹ் காலேஜ்லா போறப்போ வந்து டெய்லி போவனா செரிமா த்ரீயியேர்ஸ் ரொம்ப கருப்பாய்ட்டே இப்ப வீட்லயே இருக்கறதுனாலே கொஞ்சோ கலராயிட்டு வெளில போனா நீ அதுக்குள்ள இவ்வளோ ப்ரைட்டாயிட்டா எப்டி ப்ரைட்டானே எப்டி ப்ரைட்டான என்ன சீக்ரட்டு இப்டிலா கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்டிலா இல்லடி நா வீட்லயே இருக்கன்ல வெளியில முன்னாடி காலேஜ் போவே அப்ப வந்து ஸ்கின்லா டேன் ஆயிடுச்சு அதனால அப்டி இருந்தே இப்ப வீட்லயே இருக்கே ம் க்கு நா வந்து அப்பல்லா வந்து ம் ம் கொஞ்ச நாள்ல வந்து ஃபிப் ஃபேஸ்லா பிம் கட்டிலா வர ஆரம்பிச்சு ச்சரியா வருது தெர்ல ஆனா அப்ப வீட்லயே இருக்கோ ரொம்ப நாளா ஒரு செவன் மன்ந்த் து ஒரு சிக் செவன் மன்த்தா வீட்ல தா இருக்கே ஆனா எனக்கு இப்ப கத்திலா போயிச்சு
ஆமா வீட்லேயே இருந்தா நா ல்லாயிரு ஃபேஸ் எல்லா ஏன்னா கரெக்ட்டா சாப் ப்புடுவோ கரெக்ட்டா தூங்குவோ ரெஸ்ட் எடுப்போம் ப்ச் அஹ் நல்லா இருக் அந்த அதனாலயே ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல் லாயிரும் பட் ஆனா வெளிய போயிட்டு வந் ன்னு வச்சுக்கோங்களே ஐயோ டேனாயிரு ஆனா என்ன என் னக்கு பாத் தீங்கன்னா நா சொன்னேல்ல நா ஹில் ஸ்டேஷன் அங்க இருந்து வரும்போது து ப்ச் எஹ் இந்த மாரி டேன் ஆகாது டேன் ஆகு இந்த வின்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ப்பு வரு ரொம்ப குளுருனா அம்மா வீட்டுக்குள்ள ப்பயல்லா வந்துச்சுட்டு வந்துட்டோனா அப்பிடி வெரைக்கு நம்பளுக்கு அதே வெயில்ல போய் உக்காந்து நல்லா இருக்கு போ நல்லா சூடா இருக் கு வெயில்லயே உக்காரணுன்னு தோணு அந்த வெயில் ஸ்கின்னுல பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பிடியே அந்த அந்த ஒரு ஒன் டென் மினிட்ஸு உக்காந்தா கூ ட அந்த வெயிலோட சூடு பாத்தீங்கன்னா அ ப்ச் அதாது டிரெஸ் இருக்குற எடத்துல ஒரு கலராவு ட்ரெஸ் இல்லாத எடத்துல இனியொரு கலராவுமே நல்லா காட்டு
நீ எனக்கு தெரிஞ்சி நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்கனு நென க்கிற நா நீ நீங்களாச்சு பரவால்ல எங்க ஊர்லலா வந்து மொளகா பறிப்பாங்க இந்த மெரில்லா போவாங்க அவங்க வந்து காலைல எட்டு மணிக்கு போயிட்டு ஒரு ஒன்ட்ர மணி வரைக்கு வெயிலேயேதா இருக்கறாங்க நா வந்து ஸ்கூல் டைம்ல எங்க வீட்டு கொல்லை ல போயி வேல செஞ்சிக்கிறே கள எடுப்பாங்க காலைலே போயிட்னா பதினோரு மணி விரிக்கோ அந்த இதுக்கே குன்ஞ்சு களை எடுத்துட்டு எத்தனம் ஒரு பதினொன்டறரைக்கு அந்த மேரிதா வீட்டுக் வருவே
ஆனா உண்மதா ஏனா பிளைன்ஸ்ல இரு கோங்கனா எப்புமே ஆம் ச்ச அந்த இன்னே இருக் கிருவங்க அவுங்குளுக்கு அது செட்டாயிடு பட் ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கனா மோஸ்ட்லி வந்துட்டு அங்க இந்த மாரி கள எல் கள எடுப்பாங்ளா எனான் தெர்லே ஏ அக்ரிகல்ச்சர பத்தி தெரியாது பிக்காஸ் கேரட்டு கேபேஜு கெழ இங்கு ஆ இந்த மாதிரி தம் தா நாங் கல்லா ஆப்ப அங் அது யிஸ்சானவங்கதா பாத்து போங்க யாருமே வந்து நம் மறுவுடி எ இப்ப சின்னவங்க இப்ப ஃபேமிலி இப்ப நம்பளே சொந்தமா போட்டிருந்தாலுமே அவுங்க ஃபேமிலிலே இருக்கிறவங்கெல்லா பண்ண மாட்டாங்க ஆள வெச்சிதா பண்ணி பண்ணாதா எனக்கு தெரியுது ஆனா அங்கப் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுல்லா நம்பக் கவராருப்போ நம்ப ரெண்டு கை மூட்டுத்தாத் தெரியு ஃபேஸு மட்டூத்தா தெரியு மத்த எடம் ஃபுல்லா சாக்ஸ் தெருப்போ ஃபுல்லா ட்ரஸு பேக் பண்ணிப் ஃபுல்லா பேக் பண்ணிருப் போம் ம் தல மூஞ்சி மூட்டு த்தா தெரியு ப்ச் அந்த மாரி இருக்கிறனால நம்மளுக்கு வேற ஆ குளுர நம்மளுக்கு அதுனால வேற எந் த ஒரு டேன் ஆகுறதுக்கோ அந்த மாரி எந்த ஒரு சான்ஸ்சுமே குடுக்கறதில்ல அதே இங் ஏ பாத்தீங்கனா இங்க வந்து வெளிய ஆயி வெ லியோ ஒரு ஒரு ந நல்ல வெயில் டைம்ல ஒன்னு ஒரு தடவ வெளிய போயிட்டு வந்டோனா அவ்ளோதா
உம்
டா வருவோ ஐய்யோ இந்த வாட்ச் கட்ன எடோ மொட்டோ வெள்ளயா ஒ அதுக்கு அந்த சைடோ இந்த சைடோ ச்ச
உம் சொன்னொன்னயே ஞாப வருது நா வந்து ரெண்டூ டூ இயர்ஸ் ஒர்க் போயிருந்த சிஸ்டர் அந்த டைம் வந்து கொரோனா டைம் அப்ப வந்து மாஸ்க் தான ஃபுல்லா போட்டுவிருந்தோ நா ஒன் இயர் கிட்ட ஒர்க் பண்றப்ப ஒன் இயர் கிட்ட அந்த கொரோனா டைம் ஆ முடிஞ்சி ச்சே ஆனா இருந்தாலூ அந்த அதோடய எஃபெக்ட் வந்து ஒன் இயர் ஃபுல்லா இருந்துச்சே எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டேதா இருக்கணு அப்டின்டாங்க நா வொர்க் பண்றப்போ மாஸ்க் போட்டே இருப்பேனா மோஸ்ட்லி நா எ பேஸ் கூட யாரு அந்தளவு பாத்ததில்ல ஏன்னா சாப்பிடறப்ப மட்டுதா எ பேஸ் பாப்ப சோ அதனால நா என்னா அப்பமேட்டு ஒன் இயர் அதுக்கப்பறோ மாஸ்க்குக்கு நா எ பிரண்ட்ஸ்லா எப்யாது தண்ணி குடிக்கிறப்பெல்லா ஓபன் பண்றப்ப எ மாஸ்க் போட்ட எடம் மட்டு கொஞ்சோ கலராவு அதுக்கு மேல கொஞ்சோ கலராவு இருக்கு ஏ சி ல தா இருப்போ பட் இருந்தாலூ இப்ப எயிட் ஹவர்ஸ் நா உள்ளனா எயிட் ஹவர்ஸ் ஃபுல்லா மாஸ்க் போட்டுட்டே இருந்தா எப் எப்டி இருக்கு சோ அதனால அதுக்கப்பறோ பாத்தீங்னா மாஸ்க் எடுத்துட்ட மாஸ்க் எடுத்ததுக்கு அப்பறோ எல்லாருமே உன் பேஸ்ச நா இப்ப தாண்டி பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடுல இந்த மாரி வந்து இந்த கர்சலாங்கண்ணி இதெல்லா கெடைக்கு அ கர்சலாங்கண்ணி ஆமா இந்த மருதாணி செடியிலா எங்க வீட்டு பின்னாடியே இருக்கு எங்க வீட்டு பின்னாடியே குள்ளி சிஸ் டர் எங்க வீடுனா பின்னாடி அப்படியே ஃபுல்லா மொளகாப்புல்லி நெல்லுக்கு புளி கத் கத்திரி தா இந்த மாரி இப்ப நெறயா பூக்குது ப்பாங்க இங்க சவுக்க அந்த மாரிலா எங்களுக்கு ஆ
கொ கொல்லியா என்னமோ சொன்னீங்களே
கொல்லி கயனி வயல் தெரியாத அப்டின்னா ஆ வயல் பின்னாடி வயல்னா வெறு நெல்லு மட்டு போடுவாங்க அது வயல்ன்னு சொல்லுவாங்க
ஆ ஆ
இப்ப இந்த மோலக் த்தா இதெல்லா போட்ற எடத் இத வந்து கொல்லி இல்ல இந்த அந்த சைடலா வந்து காடுன்னு சொல்லுவாங்க நீ கூட ஒரு லவ் பண்ற ஒருத்தவங்க் சொன்னாங்க அதனால
ஓ ஓகே ஓகே ஒவ்வொரு ஊர்லயு ஒவ்வொரு மாரி புரியில நாங்க வயல் மட்டு தா கேள்விப்பட்றோ இப்ப ஏனா அது நெல்லு இருக்கனால வயல் அ அந்த மாரி இது பண்ணுவோ இங்க வந்துட்டு கொல்லி அப்படின்னா அந்த இது இல்ல இரு அஹம் என்ன தமிழ்லே தெறி ஏ அது ஒரு கெழங்கு இருக்குல்ல
ஒவ் வெள்ளக்காய் உருளக்கெழங்கா மரவெள்ளி கெழங்கு வெள்ளக் க அது உள்ள அப்டி இருக்கு குஷஜ் ஆ இங்கயே போடுவாங்க உருளகெழங்கு ஆனா அங்க இஞ்சிதானே நெறைய போடுவாங்க மரவெள்ளிக்கெழங்குதா வெள்ளையா இருக்குல வெள்ள வெளேனு இருக்கு
ஆ மரவெள்ளிக்கெழங்கு
மேல கருப்பா இருக்கு அந்த பட்ட
ஆ ஓகே ஓகே அது ஓகே அதுக்கு தா கொல்லின்னு சொல்லுவோ நானு அதத்தா நீங்க கொல்லின்னு சொல்றிங்கலோனு நினச்சே
அங்கேயே போடுவாங்க கொல்லில போடுவாங்க அதையு அது நீங்க அந் து இப்ப அந்தந்த மண்ணுக்கு எத் த மாரி சிஸ்டர் உம் நா வந்து இந்த வயல்லதா மோஸ்லி இந்த கரிசலாங்கனி வயல்லதா வளரு இந்த நெல்லு போட்டுப்பாங்கல்ல அது அந்த ஓரத்துல அந்த வாய்க்கால இருக் கூ நாங்க ஃபுல்லா பறிச்சுட்டு வந்து எங்க சின் தலைக்கு அது வந்து ரொம் பகொருபோர்க் குளிர்ச்சி அது ஆமா அத நாங்க தலைக்கு தேச்சு குளிப்போ அப்றோ மருதாணி தலைக் தேச்சு குளிப்போ வெந்தயோ தலைக்கு தேச்சு குளிப்போ எனக்கு ஏனா வந்து நம் ஹேர்ஃபா நமக்கு முடி கொட்டுறது ஏனா முக்காவாஸ் நம்ம ஒடம்புக்கு ஹீட்னால தான கொட்டோ சோ அதனால அது போடு எங்க சித்தி அடிக்கடி அதப் போடுவாங்க
ம் இங்க பாத்தீங்கனா நாங்க செம்பர்த் தி செம்பர்த்தி தாலி இருக்குல செம்பருத்தி செம்பருத்தி வந்துட் து கல்லுல தேச்சா அது அப்டி ஷாம்பு மாத்ரி வந்துரூ செம்பருத் தி எல் லயூ ஆ அத தேச்சு குளிப்பாங்க ஆ பூவ தேச்சி எதோ வரூ அதுக்கப்றோ து நா மோஸ்ட்லி இந்த மாரி எதூம் போட மாட் டே எண்ண காச்சிதா தேய்ப் பே எண்ண லே எண்ணயிலதா எல்லாத் மே போட்டு அத இது பண்ணி காச்சுன எண்ணதா தேச்சுட்டுருந்தே இங்க வெந்தயந்தா ஊற வெச்சுட்டு தேக்குறாங்க பக்கத்து வீட்லருக்கவுங்க அப்றோ கஞ்சித்தண்ணி இருக்குல்ல கஞ்சித்தண்ணி பாத்திருக்கீங்களா புளிக்க வெச்சு ஆ புளிக்க அத நெக்ஸ்ட் டே புளி புளிக்க வெச்சு அதுக்கப்றோ உஸ் இது பண்ணுவாங்க என்னன்னமோ பண்ணுவாங்க ஆனாத் இந்ந கர்சலாங்கண்ணி பாத்தீங்கன்னா எங்க மாமியார் போயி அ எண்ணெ காச்சனோ அப்டீனா ஒவ்வொரு ஒவ்வொரு இந்தப் வயலுக்கு நடு நடக்கற எடோ இருக்கோல வரம்பு அங்க போய் எடுத் துட்டு வருவாங்க ஆனா நா இதுவரீக் எனக்கு தெரியாது அது எப்படி இருக்கூ அப்டின்னு நானோ யோசிப்ப வீட்ல கொஞ்சோ கொண்டு வந்து நட்டு வெக்கணூ அ கொஞ்ச மண்ணெடுத்து அப்டின் நெனப் ப ஆனா அது இதுவரைக்கோ நடக்கல ஆ நல்லதுதா இந்த மாதிரி ஆ ம் இப்ப பாத்தீங்கனா ச ஃபோன்ல எல்லா சொல்றாங்க பாத்திருக்கீங்களா கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு யெல்லோ கலர்லயே இருக்காது வைட் கலர்ல தா இருக்கோ அப்டின்னு வைட்னா க்ரீம் கலர் சாண்ட் அந்த சாண்டில் பவுடர் மாரிதா இருக்குமா ஆமா அப்பதா அப்பதா மாமியார் சொன்னாங்க ஆமா கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு மஞ்சக் கலர்ல இருக்கும் ஆ கிரீமாவா க்ரீமா த பாத்
ஆமா நா நேர்ல பாத் பாத்ததுல்ல நா நேர்ல பாத்துல்ல எங்க வீட் க்குல்ல
ஆ விக்கிறது கிரீம தா இருக்கோ நாம்போ ஆ ஓகேதா நம்ம வந்துட்டு யார்ட்யாச்சு அது மஞ்சளெலா ப இஞ் பச்ச எடுத்து வெச்சிருப்பாங்கல்ல அவுங்க கிட்ட கேட்டா அவுங்க சொல்லுவாங்க ஆமா இது கஸ்தூரி மஞ்சள் தா அ மெல்ல வெச்சு சொல்லுவாங்க கல்லுலேலா தேச்சு மூதி ஓ பேஸ் போடும் போது த ஸ்மெல் வெச்சு சொல்லுவாங்க பட் அது எல்லோ கலராவே இருக்காது ஒயிட் கலர்ல இஞ்சி மாதிரி இருக்குமாமா நார்மலி இஞ்சி இஞ்சி எப்டி இருக்கோ அந்த மாதிரிதா கஸ்தூரி மஞ்சள் இருக்குமா அ அதித் தே ரொம் ரொம்ப நல்லது ஓகேங்க நெக்ஸ்ட் இதுல பேசலா பை